ஆ வணக்கம் வணக்கம் இன்னிக்கு வந்து நம்ம தண்ணீரின் மதிப்பு அப்படிங்கற ஒரு தலைப்ப பத்தி பேசலா வாங்க யோசிக்கிற நீங்க என்ன சொல்றீங்க
ரொம்ப ரொம்ப நல்ல தலைப்பு சார் அதா தண்ணீர் தா இன்றியமையாதது ஒரு மனுஷனுக்கு தண்ணி இல்லனா எதுவுமே இல்ல அதனால இது ரொம்ப ரொம்ப நல்ல தலைப்பு
கண்டிப்பா கண்டிப்பா அ தண்ணீர்ன்னு பாத்தீங்கனா அ மனித வாழ்க்கைல வந்து ரொம்ப அடிப்படையான தேவ இது வந்து ஒன்னு புதுசு கெடையாது தண்ணி இல்லாம யாருமே இல்லை நவா ப நம்மளுடைய உடலே பாத்தீங்கனா வந்து அ எண்பதுலருந்து தொண்ணூறு சதவீத தண்ணில தா இயங்குதுங்கறது வள்ளுவர் கூட சொல்லிருக்காரு புறநானூறு சொல்லுது நெறய வந்து தமிழ் இலக்கியங்கள் கூட சொல்லுது உணவு இல்லாமல் கூட சில நாள் வாழலா ஆனா தண்ணி இல்லாம மனிதர்களால நீண்ட நாட்கள் வாழ முடியாது அதனால தண்ணீர் தண்ணீரோட முக்கியத்துவத்த வந்து எல்லாருமே புரிஞ்சிக்கணு
கண்டிப்பா சார் நீங்க சொன்ன மாதிரி நம்மள உடல் மட்டு தண்ணில அதிக சதவிகித இயங்கல நம்மளோட உலகமே வந்து நியர்லி செவன்டிபசன்ட் வாட்டர் அதாவது எழுபது சதவீத தண்ணீர்லதா வந்து இருக்கு மிச்ச இருக்க முப்பது சதவீத தா நீர் அதனால நீங்க சொல்றது வந்து உண்மைதா சார் அதாவது தண்ணீர் வந்து வெறும்ன குடிக்கிறதுக்கு மட்டு அப்டின்னு நம்ம சொல்ட முடியாது நம்மளோட அன்றாட வாழ்க்கைல எல்லா செயல்லயு தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் நல்லாருக்கு அத காலையி எழுந்ததுலேந்து நைட்டு தூங்குற வரைக்கு எல்லா வேலைக்கு தண்ணி தேவப்படுது
ஆமாங்க அ. காலைலேந்து பல் தேக்கறதுலேர்ந்து நைட்டு வந்து அ.. ட. டாய்லெட் போற வரையு எல்லா மே தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு அ.. அதனாலதா வந்து சொல்றோ தண்ணிய வந்து பாதுகாத்து சேமிக்கணு அப்டின்னு ஆம் நாம குடிக்கிற தண்ணில வந்து நெறய ப.. பு... புரதசத்து இருக்கு அ.. நெறய தேவையான தாதுகள் அதெல்லாமே இருக்கு நம்ம குடிக்கிற தண்ணில அதனால தா நமக்கு வந்து புத்துணர்ச்சி கிடைக்குது உடல்ல வந்து பல உறுப்புகள் வந்து சரியா வந்து செயல்படணுனா தண்ணி வந்து அதுக்கு ரொம்ப அவசிய போதுமான அளவு வந்து தண்ணி டெய்லி குடிக்கறது இப்போ வந்து டெய்லி வந்து அ.. சாப்ட்டக்கப்பற ஒரு டம்ளர் அந்த மாரி மட்டு இல்லாம அடிக்கடி ஒரு டம்ளர் போக வர குடிச்சு து வந்துதா வந்து நல்லது அது வந்து நல்ல உடல்நல உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது
கண்டிப்பா அதே மாரி வீட்ல செய்யப்படுற பெரும்பாலான வேலைகளுக்கு தண்ணீ வந்து ரொம்ப தேவையானதா இருக்கு ஆ முக்கியமா நீங்க சொன்ன மாரி குளிக்கறது, துணி துவைக்கறது, வீட்ட சுத்த செய்யறது பாத்தரங்கள கழுவது கழுவறது அந்த மாரி எல்லாம் வேலைகளுக்குமே தண்ணீர் பயன்படுத்து பயன்படுத்தணும் இப்போ விவசாயத்துல தண்ணீரின் பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதாவ்து வானம் பாத்த பூமினே சொல்லுவாங்க அது மாரி மழை இல்லன்னா ஒண்ணுமே இல்ல அதாவது பயிர்கள் வளர வந்து தண்ணீதா ரொம்ப ரொம்ப தேவ மழ சரியா பேயலன்னாக்க விவசாயிகளுக்கு எவ்வளவு சிரமம் ஏற்படுதுங்கறத நம்ப டிவி நியூஸ்லலா பாக்கறோம் அதனால தண்ணீர் வளம் வந்து கண்டிப்பா பாதுகா க்கபட வேண்டும்
ஆமாங்க இப்போ இந்த நா உங்கள் ட்ட பேசிக்கிட்டு இருக்கே இந்த அலைபேசி கூட வந்து செய் தயாரிக்கிறது கூட தொழிற்சாலைகள்ள வந்து ந தயாரிக் றோ அந்த தொழிற்சாலைலில கூட தண்ணி அதிக அளவுல் பயன்படுத்தப்படுகிறது பல பொருட்கள தயாரிப்பதற்கு தண்ணீர் வந்து இந்த இதனால என்ன தெரியுதுன்னா ரொம்ப அவசியமா இருக்கு அதனால வந்து தொழில் துறையிலு வந்து நம்ம தண்ணீர சிக்கனமா பயன்படுத்த வேண்டும் ஏன்னா நமது நாட்டில் வந்து சில பகுதிகள்ல மட்டு தா ஆண்டு முழுவது தண்ணீர் கிடைக்கு குறிப் ப்பா வந்து மாசின்றோ மேகாலயா சிறப்புஞ்சி இந்த மாரி அந்த ஒரு ஸ்டேட் இந்த நார்த்ஈஸ்ட் ஸ்டேட் தா பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமா கிடைக்குது நம்மளுடைய தமிழ்நாட்டுல வந்து அ வடகிழக்கு பருவமழை வந்து வருது அது வந்து அவ்வளோ ரெண்டு மாசம தா ஆ அதுதா வருது ஆ புல அதுலயு தமிழ்நாட்டிலே சில பகுதிகள் சேலம் அந்த மாரி பகுதிகல்லா பாத்தீங்கன்னா தண்ணீயே கிடைக்கறது இல்ல சோ அதனால வந்து எல்லா சமயத்துலயு நமக்கு தண்ணி கிடைக்காது அதனாலதா வந்து சில பகுதில்லா பாத்தீங்கன்னா நா சொன்ன மாரி குடிநீருக்கே வந்து மக்கள் பல கிலோமீட்டர் தூரம் செ செல்ல வேண்டிய நிலை இருக்கு இது வந்து தண்ணீரோட பற்றாக்குறைய உணர்த்துகிறது
ஆமாங்க அதனால நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பல நேரங்கள்ல எல்லாருக்கு இந்த டேப்பு வந்ததுலேர்ந்து குழாவ தெறந்து விட்டுட்டு மறந்தே போயிடுறோம் சொட்டு சொட்டு சொட்டுனு சில சமயங்கள்ல சொட்டிட்டே இருக்கு இந்த சிறுதுளி பெருவெள்ளம்ங்கிற மாரி அந்த சொட் ட்டு தண்ணியே வந்து சுட்டு சுட்டா சுட்டுற தண்ணியே வந்து ஒரு பக்கெட்ட வச்சோனா ஒரு அரை மணி நேர அந்த மாரி சொட்டிட் றதுனா ஒரு பக்கெட்டே ஃபுல்லா வலிச்சுரு அப்பனா எவ்வளவு தண்ணி வீண் ஆகுது அதுக்கு கண்ணுக்கு தெரியாம வீணாகுது அந்த மாரி ஒழுகுற டேப் எல்லா உடனே சரி செய்யணு அதே மாரி மெயினா நம்ம பண்றது காலையில எழுந்தோனா பல் துலக்கும் போது முக கழுவும் போது தேவையான அளவு தண்ணீர பயன்படுத்திட்டு டேப் ஆஃப் பண்ணிட்டு அது பாட்டுக்கு திறந்து உட்டுட்டு நல்லா பல்லு தேய்சச்சிட்டு உக்காந்து இருந்து அவ்வளவு தண்ணியு வேஸ்ட் ஆகுது அது வந்து தண்ணி கிடைக்காம து நெறைய தூர பல கிலோமீட்டர் வந்து அஎ தண்ணி குடத்த தூக்கிட்டு போய் எடுத்துட்டு வராங்க பத்தீங்களா அவுங்களுக்கு தா தண்ணியோட அருமை தெரியு நமக்கு எளிதா கிடைக்கிறதுனால அதோட அரும தெரிய மாட்டேங்குது நம்ம அப்புடி இல்லாம தண்ணியோட அருமைய தெரிஞ்சு அத ரொம்ப சிக்கனமா பயன்படுத்தணு தேவையான எடத்துல மட் டுதா பயன்படுத்தணு
ஆமாங்க இப்போ வீட்டுல வந்து ஏதாது ஒரு குழால வந்து கசிவு ஏற்பட்டா உடனே வந்து அத சரி செய்யணு ஒரு சிறிய கசிவு கூட நாளடைவிலே பல லிட்டர் தண்ணீர நீங்க சொல்ற மாரி வீணடிச்சிடு அது போல மழை நீரை சேமிக்கும் பழக்கம் ரொம்ப அவசியமானது மழை பெய்யு போது அந்த நீரை சேமித்தால்தான் எதிர்காலத்தில் பயன்படுத்த முடியும் இதுல ஒரு முக்கியமான விஷயோ என்னனா தமிழ்நாடு தா இந்தியாவிலேயே வந்து மழை நீீர் சேகரிப்பு தொட்டி வந்து எல்லா வீடுகள் அபார்ட்மென்டோ குடிசை வீடோ இருக் எல்லா வீட்டுகளிலேயுமே கண்டிப்பாக இருந்து இருக் இருக்க வேணும் என்ற ஒரு சட்டத்தையே கொண்டு வந்தது இந்த மாரி வந்து மத்த அரசாங்கங்களு இருந்தா நம்ம வந்து நிலத்தடி நீர வந்து எல்லா இடத்துலயு வந்து அதிகரிக்கலா ஆனா அத அது மட்டு பத்தாது நிலத்தரிவு நீரை வந்து அளவுக்கு அதிகமா பயன்படுத்த கூடாது ச் நா தண்ணிர தா நா சேகரிக்கிறேன்னே சொல்லிட்டு சேகரிக்கிற அளவு நீங்க பயன்படுத்துற அளவு வந்து சமமா இருக்கலாமே தவிர வந்து ஒண்ணு சே சேகரிக்க அளவு விட நம்ம பயன்படுத்துற அளவு வந்து அதிகமா இருக்கக் கூடாது அப்புடி இருந்ததுனா நமக்கு வந்து தண்ணீர் பற்றாக்குறை சொல்ற மாரி வந்துரு அது நிலத் நிலத்தடி நீரோட அளவு வந்து ரொம்ப கீழே போய்டு தேட் இஸ் இப்போ வந்து ரொம்ப போர் போட்டு தா எடுக்கிற மாரி இருக்கு அதுவு ரொம்ப ஆழமா போயிடு நெறைய இடத்துல இப்பெல்லா நெறைய இடத்துல வந்து முப்பது அடிக்கு மேல தா தண்ணியே கிடைக்குது அந்த மாரி தா வந்து நமக்கு கம்ப்ளைண்ட் வருது சோ அதனால கிடைக்கிற நீர வந்து வந்து நம்ம பொறுப்போட பயன்படுத்தணு சும்மா சும்மா வந்து போர் போட்டு எடுக் குர மாரி வச்சுக்க கூடாது ஏரி குளம் ஆறு இந்த மாரி நீர்நிலைகலெல்லா அப்ப பாதுகாக்கணு அப்போதா வந்து ஆ அது வந்து திரும்பி வந்து மழை பெஞ்சா மட்டுதா ஃபில் ஆகு ஓ அப்புடின்றது இல்லாம எல்லா ஃபுல்லாவே நம்ம வந்து அந்த நீர்நிலைகள வந்து தண்ணிய வந்து கொஞ்சோ சு வச்சு வைக்கணு அப்போதா வந்து ஒரு அவசர நேரோ பாத்திங்கன்னா அத வந்து நம்மளால பயன்படுத்த முடியு அதுலயு இவங்க இப்ப குப்பைய கொட்டுறது இந்த மாரி தவறான செயல்கல்லா செய்ய கூடாது
ஆமா ஆ கண்டிப்பாங்க அதாவது சிலர் பயன்படுத்திய அந்த பிளாஸ்டிக் பொருள்கள்லா அப்டியே செரி தரையில போட்டாதா இது யாருக்கு தெரிய போவுதுன்னு சொல்லிட்டு தண்ணில வீசிடுறாங்க இதனால என்ன ஆகுது நீர் மாசுபாடு உருவாகுது இந்த மாசுபட்டு நீர தா நம்மளு திரும்பவு யூஸ் பண்றோங்கிற பொது அறிவே இல்லாம ஒரு சில சிலர் செய்யறாங்க இந்த மாரி விஷயங்கள் எல்லா இதனால மனிதர்கள் அந்த தண்ணிய குடிக்கிற விலங்குகளோட நிலமைய யோசிச்சு பாருங்க விலங்குகள் அதே மாரிதா தாவரங்கள் அது ஓ ஓரமா வளர்ற கீர அத தா நம்ம வாங்கி சாப்பிடுறோ அதுல இருக்கிற மீன் அத தா சாப்பிடுறோ அப்போ அந்த மாசுபட்ட நீர உறிஞ்சி வளரக்கூடிய எந்தவித பயிரோ இல்ல அஹ் விலங்கினங்களோ இல்ல மீனோ எதோ வந்து அப்ப அந்த கெடுதல் வந்து அந்த மாசு வந்து அதோட உடம்புக்குள்ளேயு போயிருக்கு தானே அத இன்டாரக்ட் நம்ம தானே சாப்பிடுறோ அந்த எண்ணோ வந்தாலே நம்ம நீரை மாசுபடுத்த கூடாது குப்பைய தூக்கி அந்த மாரி ஏரி நீர்நிலைையிலலா போட கூடாது அப்புடிங்கிற ஒரு விழிப்புணர்வு நமக்கு வந்துரு அதோட இல்ல நல்ல இப்ப இருக்கிற ஏரிகள் குளங்கள் எல்லாத்தையு புதுசா வெட்டணுங்கிற அவசியமே இல்ல இங்க ஏகப்பட்ட அந்த காலத்து நம்ம ராஜக்கள் எல்லா ஏரி குளோன்னு ஒட்டன்னு நறைய ஏற்படுத்தி வச்சிரு தா போயிருக்காங்க நீர்நிலைகல்ல நம்ப வந்து அத பாதுகாப்பாவு க பாதுகா க்காம விட்டுட்டு கவனிக்காம விட்டுட்டு நறைய சாக்கடையா ஆக்கி வச்சிருக்கோ அத மாரி எ ஏரிகள் குளங்கள் எல்லா தூர்வாரி அது தூய்மையான தண்ணியா மாத் தி அத திரும்பவு பயன்படுத்த கூடிய தண்ணியா மாத்தணு அது ரொம்ப ரொம்ப முக்கியோ
ஆமாங்க ஆ தேவையில்லாம தண்ணீர வந்து செலவு செய்யக்கூடாது இப்ப வாகனங்கள கழுவும் போது வந்து தேவைய ற்ற அளவு வந்து நீர பயன் ப படுத்த கூடாது அதுக்கு பதிலா கொறஞ்ச நீர வந்து வ அ நீங்க சொன்ன மாரி பக்கெட் மக்குள எடுத்துக்கிட்டே வந்து சுத்தோ செஞ்சாலே போது அது கிளீனா ஆயிடு அப்புடி ஒன்னு வந்து நம்ம வாகனங்கள சுத்தமா வச்சக்கனுன் அவசியோ இல்ல நம்மள சுத்தமா வசுக்கிறத்துக்கே கம்மியான தண்ணி தா யூஸ் பண்றோ இதுல வாகனத்த சுத்தமா வச்சு கத்துக்கு வேற நம்ம தண்ணிய அதிகமா யூஸ் பண்ணணுமா வீட்ல வந்துட்டு அது போல செடிகளுக்கு தண்ணீர் ஊட்றணு செ டெய்லி ஒரு செடி வீ வீட்ல வந்து வளக்கறது தப்பில்ல ஒரு துளசியா இருக்கலு இல்ல வந்து ஒரு மாடி தோட்டமா இருக்கலா எல்லாமே இருக்கலா ஆனாலு அதுக்கு தண்ணி ஊத்தும் போது கூட அளவா வந்து ப பயன்படுத்தணு அளவா ஊத்தனு ஊத்தணு தேவைக்கு அதிகமான தண்ணீர் வந்து இது கூட தட் இஸ் ஆ தாவரங்கள் நம்ம வளக்கறது கூட வந்து அ ஏத்துக்காது அழுகி போயிடு அ அதனால தா சொல்ற மழ‌ வந்து சப்போஸ் நறைய பேஞ்சுதுன்னு வச்சுக்கோங்க நறைய பயிர்கள்லா வந்து இது இதுவே கொடுக்காம அழுகி போற நாசமாறதெல்லா பாக்க முடியுது அதனால அந்த மாரி நேரத்துல அந்த மாரி பயிர்களே வந்து ஆகும் போது நம்மளுடைய இதுக்கு வந்து தண்ணிய தேவயில்லாம அ அதிகமாக பயன்படுத்தி ஊத்துர பயன்படுத்துறது ஊத்தரதெல்லா கூடாது சின்ன சின்ன கொழந்தைகளுக்கு வந்து தண்ணீரோட முக்கியத்துவத்த சொல்லிக் கொடுக்க வேண்ணு இல்லனா அவுங்க வெளயா ட்டா பண்ற அப்டி சொல்லிட்டு தண்ணிய வந்து வீணாக்க தா செய்வாங்க தண்ணீர சேமிக்கும் பழக்கம் அவுங்களுக்கு நம்ம சொல்லி குடுனு நம்பளே மூதல கத் துக்குணு அதுக்கப்புறோ அவுளுக்கு சொல்லித்தரணு அப்பதா எதிர் காலத்துல நம்பள மாரி இல்லாம அவங்க வந்து தண்ணீர வந்து சேமிப்பாங்க தண்ணீர சேமிப்பது வந்து ஒருத்தரால மட்டும் முடியாது எல்லாரு அவங்களுடைய பங்க கண்டிப்பா செய்யணு அப்பதா பெரிய மாற்றம் வரு
கண்டிப்பாங்க அதாவது ஒரு ம் எ ம் அ என்ன சொல்றது கார்ட்டூன் அப்டின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த தண்ணி மேலாண்மை அதாவது நீர சேமிக்கணுங்கறதுக்கு ஒரு பிரபலமான கார்டூன் உண்டு என்னுடைய அ தாத்தாக்களு பாட்டிக்களு வந்து அ அ ஒரு குளம் நீர்ல ஏரி குளம் குட்டையில வந்து தண்ணிய பாத்தாங்க என்னுடைய அப்பா வந்து அ ஒரு சின்ன கொளத்துல பா க கிரௌண்ட் வாட்டர்ன்னு சொல்லிட்டு மோட்டர் மூலமா தண்ணிய பாத்தாங்க இப்ப நா வந்து அ‌ வாட்டர் கேன்ல தண்ணிய பாத்துக்கிட்டு இருக்க நாளைக்கு என்னுடைய கொழந்த வந்து ஒரு வாட்டர் பாட்டில்ல தா தண்ணிய பாக்கு அந்த அளவுக்கு தண்ணி வந்து ரொம்ப சுருங்கிட்டே வருது தண்ணியோட தேவைய வந்து எல்லாரு குறைச்சடுறாங் அ தேவைய வந்து முக்கியத்துவத்த வந்து யாருமே உணர மாட்டேன்றாங்க அப்டிங்கறது ஒரு பரவலான கருத் து ஒரு பரவலான கார்ட்டூன் நறைய பேரோட வரவேற்பை பெற்ற கார்ட்டூன் அது அ அது மாரி அதுல சொல்லி இருக்கிற உண்மைய வந்து அது அதோட தாக் ரியத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டு தண்ணிய வந்து சிக்கனமா பயன்படுத்தணு அத நல்லா சேமிச்சு வைக்கவு கத்துக்கணு
ஆமாங்க ஒரு ஒரு சொட்டு நீரு ஒரு மனிதனின் உயிர காப்பாற்ற அளவுக்கு மதிப்பு கொண்டது அதனால அத பா பாதுகாப்பறது அப்டிங்கற்தூ நம்மளோட எல்லாரோட கடமையாகு வேறு ஒரு உரையில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்
நன்றி வணக்கம்